ஹலோ
லோ வணக்கம் தோழி
வணக்கோங்க நல்லார்க்கீங்ளா
நல்லாருக்கும் சார் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கோமா என்ன பண்ணிட் இருக்கீங்க
சும்மாதா தோழி இருக்கே நீங்க என்ன பண்றீங்க சாப்டீங்ளா
ஆ இன்னும் இல்லமா பூஜ பண்ணனு சரி அதுக்குள்ள ம் கொஞ்ச பேசிட்டு போலா அப்டின்ட்டு ம் நீங்க என்ன படிச்சிட்ருக்கீங்ளா
ஆமாங் தோழி
ஆ சேர் செரிம்மா என்ன படிச்சிட்ருக்கீங்க கொஞ்ச சத்தமா பேசுங்கமா
பி எஸ் சி சி எஸ் படிச்சிட் இருக்க தோழி
அப்படிங்ளா சரி சரி மா எத்தனாவது வர்ஷோ
செகன்ட் இயர்
ஆ சேரி செரிமா எப்டி போகுது கல்லூரில எல்லாமே
நல்லாதா தோழி போகுது
ம் அதுக்கப்மா எங்கேயாவது டியூஷன் அந்த மாதிரி போறீங்ளா இல்ல கல்லூர்லயே நல்லா சொல்லி தர்ராங்ளாமா
ஆ இங்யே நல்லாதா சொல்லி தர்றாங்க
சேர் செரிம்மா ம் எங்கேயாவது வெளியே ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறீங்ளா இல்ல
இல்ல எங் வீட்ல இருந்துட்டேதா வீட்ல இருந்துட்டேதா தோழி படிச்
அப்டிங்ளா செரிம்மா நல்ல விஷ் யோ உங்க தோழு பிரண்ட்ஸ்சு இந்த மாரி எல்லா எப்டி இருக்காங்க
எ ப்ரண்ட்ஸ் எல்லாருமே தனியாதா தோழி சேர்ந்திருக்காங்க
ஆ சேரி சேரிமா ம் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இப்ப டிபன் முடிச்சிட்டீங்ளா
இப் இல்ல தோழி இனிமேதா சாப்புட்ணு
ஆ ஏ கல்லூரிக்கு கிளாசு டைம் ஆகலியா
இல்ல தோழி லீவு
இன்னும் ஸ்டார்ட் ஆகலயா உங்களுகெல்லா
இன்னு ஸ்டார்ட ஆக வேண்டிருக்கு ஆர்
எப்பமா எப்பருந்து ஸ்டார்ட் ஆகுது
இப்ப அட்மிஷன் போயிட்ருக்கு
அதனால அட்மிஷன் போயிட்டு இருக்கு தோழி இப்போ
அப்படிங்களா சரி சரிம்மா சரிம்மா ம் மழையா உங்களுக்கு
ஆ ஆமா தோழி அங்கேயும் மழை வந்துச்சா தோழி
ஆமா ஆமா நேத்து எல்லாம் ஃபுல்லா மழதான் தூவிட்டே இருந்தது இப்பவும் மதியானத்துக்கு மேல மழ இருக்கு அப்படின் சொல்றாங்க அதுக்குள்ள எல்லா வேலயு முடிச்சிர்லாம் துணி துவைக்கறது இந்த மாரி எல்லா அதெல்லா வேலையு முடிச்சிட்டோம்
ஓகே தோழி
ஆ அதாம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் அதுக்குள்ள எல்லா வெளியில போயிட்டு ஏதாது வாங்கிட்டு வர மாரி இருந்தா வாங்கிட்டு வந்தரனும்
ஓகே தோழி
நீங்க எத்தன பேரு இருக்கீங்க கூட பொறந்தவங்க எத்தன பேருமா
என் கூட பொறந்தவங்க வந்து ஒரு அக்கா ஒரு தம்பி
ஆ சரி சரிம்மா அவங்களும் படிச்சிட்டுருக்காங்களா
ஆ அடிச்சி அக்கா வந்து வேலைக்கு போறாங்க பி எஸ் சி நர்சிங் முடிச்சிட்டு தம்பி வந்து டென்த் படிக்கிறா தோழி
ம் சரி சரிமா ம்
ஆ சரிங்க
நர்சு மடிச்சி புரு முடிச்சிடாங்க அப்படின்னா வீட்ல நம்மளுக்கு ஒரு டாக்டர் இருக்கிற மாரிதா வீட்ல
ஆமாங்க தோழி
ம் எந்த இதுவா இருந்தாலு அவங்களே பாத்துப்பாங்க ம் ம்
நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தோழி சாப்டீங்களா
ம் இதமா பூஜை பண்ணனு அதுக்காகதா வெயிட் பண்ணிட்டு இருக்கே பூஜை முடிக்கணு ஆ நா ஹவுஸ் வைஃப் தாமா
ஓகே தோழி வேல எல்லா முடிஞ்சிருச்சா
ஆ முடிஞ்சிருச்சிமா
இன்னிக்கு என்ன டிபன் செஞ்சீங்க
ஆ தோசதா
ஓகே
ம் நா வந்து டெய்லரிங் பண்ணுவ எம்பிராய்ட்ரி பண்ணுவ புடவைங்களுக்கு குர்த் கோ புடவைங்களுக்கு எல்லா எம்பிராய்ட்ரி போட்றது இந்த மாரி வேலைங்க எல்லா பண்ணிட்டுருப்பமா
ஓகே தோழி
ம் எங்கயு போகலயாமா இந்த மே மாத லீவுக்கு
ஆ போனன் தோழி இன்டர்ன்ஷிப்காக போ சொன்னாங்க ஆத்தூர் வரைக்கு போயிட்டு வந்த செவன் டேய்ஸ் போனன் தோழி
ஆ எங்க தங்குனிங்க அப்டி போம்போது
இல்ல தோழி நா எங்கயு தங்கள நா பொயிட்டு வீட்டுக்கு வந்துடுவ சாய்ங்காளமா ஒரு மூன் மணி போல தா வீட்டுக்கு வந்தே நா தோழி
ஆ சேர் செரிம்மா சேர் ம் கிட்ட தானா உங்ளுக்கு ரொம்ப
இல்லெல்ல ஒன்னே முக்காமண் நேரோ ஆகு தோழி
ம்
எப்டி போனீங்கம்மா எல்லாரு சேந்து போனீங்ளா ஆ ஃப்ரெண்ட்ஸூ இந்த மாரி கிளாஸ்மெட்ஸூ
ஆ ஆமாங் தோழி
ம் அதா அதா தனியால்லா போ முடியாது தனியாவு புது ஒரு எடோ அப்டின்னா அது இல்ல லாம வேற எங்கயாவது சுற்றுலா பயணோ மாரி அந்த மாரி எங்கியு போகலையா
செவன்டேஸ் முடிஞ்சு இப்பதா தோழி டூ டேஸா வீட்லருக்கே
ஆ சேர் சேரிமா ம் அம்மா அப்பா என்ன பண்ணிட்ருக்காங்க
ப்பா வந்து வேலைக்கு போறாரு அம்மா வந்து அவுஸ் ஒய்ஃப் தா தோழி
சேர் சேரிமா ம் அம்மாவுக்கு கூட மாட நீ எதாவ்து உதவி பண்றதெல்லா உண்டா
ஆ அதெல்லா செய்வே தோழி
சேரிம்மா உம் அக்காக்கு நைட் ஷிஃப்ட்டா இல்ல நா பகலேவாமா
போய்ட்டா ம் போய்ட்டு ஒரு மாசோருக்குல மா போயி போய்ட்டு காலைல அப்றோ கால்ல பாத்தாங்க அதுக்கப்றோ மதியமா பாத்தாங்க ஷிப்ட்டு இப்போ நைட் ஷிப்ட்டு
உ ஹும் இந்த ஒரு வாரோ அப்டி ஒரு வாரோ இப்டியு இருக்கணு ம் சேர் சேரிம்மா ம் நீங்க பி எஸ் சி ல என்ன ஸ்பெஷல் ஏஷன் எடுத்திருக்கீங்க
பி எஸ் சி சி எஸ் தா
ஆ ஓ கம்யூட்டர் சைன்ஸ்ஸு ஓ செரி செரிம்மா அப்போ நீங்களு ஹாஸ்பிட்டல்ல இந்த மாரி எங்கயாது கூட பண்லான்ல இன்டர்ன்ஷிப் பண்ற மாரி இருந்தா இவுங்க அக் காவுடவிய
பண்லா தோழி
ம் கம்ப்யூட்டர் செக்க்ஷன்ல வந்து
ஆ பண்லா தோழி
ம் நீங்க வேற எதாச்சு பார்ட் டைமா பாத்துட்ருக்கீங்களா இல்ல படிப்போட அவ்ளோதானாமா
இந்த இது தா பாத்துட்ருக்கே தோழி பாத்தே ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு பாத்தே அது வந்து ஆள் சேத்துவுட்றது தோழி
ஆ ஆ ஆ சேர் செரிம்மா ம்
அதுக்கப்றோ வந்து அப்றோ படிக்கற்து
இது எத்தன் நாளா பண்ணிட்ருக்கீங்கமா நீங்க
இப்பதா தோழி ஒரு டூ டேஸா பண்ணிட்ருக்கே
அப்டிங்களா இது எப்ப இருந்து இருக்குனெல்லா எனக்கு தெரில ஆனா நறிய ஆ ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கு நீடிக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல இத பத் பத்தி அந்தளவுக்கு எனக்கு
ம் உ உங்களுக்கு ஏ ஏதாது சொல்லிருக்காங்களா இது எத்தன நாள் நீடிக்கு அப்டின்னுல்லா
அதல்லா எனக்கு தெரியாது தோழி
ஆ சரி சரிம்மா வேற என்னம்மா என்ன டிஃபன் பண்ணிருக்காங்க அம்மா
சாப்பாடு பருப்பு ரசம்
காலிலேவா
ஆ ஆமா தோழி
ம் சேரி சேரிம்மா ம் அக்கா கெளம்பிட்டாங்களா
அக்கா இங்கல்ல தோழி அக்கால்லா பேங்களூர்ல இருக்காங்க
அப்டிங்களா அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா அக்கா
ஆ
ஆ ஆ செரி செரிம்மா தம்பி ஸ்கூல்லல்லா தொறந்தாச்சே பள்ளி எல்லா தொறந்து போன வாரமே தொறந்தாச்சு
சாட்டர்டே தானா சாட்டர்டே சண்டே லீவ்
அப்டிங்களா இப்ப டென்த்து பப்ளிக் தானேம்மா அங்கியு
ஆமா தோழி
ஆ செரி செரிம்மா நாங்க இருக்கறது ஆந்திரா அதனால எனக்கு தெரியில ஆ பத்தாவது ப இங்க வந்து மொதல்ல ஏழாவதும் பத் த்தாதும் பப்ளிக்காதா இருந்தது
ஆ
கொஞ்ச நாள் கழிச்சு ஏழாவது எடுத்து விட்டாங்க வெறும் பத்தாவதுதா இருக்கு இப்போ பத்துலேருந்து பப்ளிக்கு வச்சிருக்காங்க
அங்க ஆ ஏழாவதெல்லா கெடையாது இல்லம்மா ஒரடியா பத்தாவதுக்கு தான பப்ளிக் வச்சிருக்காங்க
ம் ஆமாங்க
ஆ சேரி சேரிம்மா ம் ஆ
வீட்டுக்கு முன்னாடி மரோல்லா இருக்கா தோழி
ஆ இருக்குமா ஆ இருக்குமா மாங்கா மர இருக்கு ஆ தேங்கா மரோ மாங்கா இது ரெண்டு இருக்கு
ஆ ஓகே தோழி வேற செடி இதெல்லா வக்கறத புடிக்குமா
ஆ புடிக்கும்மா ஆனா நாங்க எங்கக்கிட்ட நெலல்லா கெடையாது முன்னாடி எதிர் வீட்ல இருக்கு இ எதிர் வீட்ல ஆளுங்கன்னா அவுங்க வச்சிருக்காங்க நாங்கல்லா எதுவு வக்கல நாங்க வந்து மாடியில செடிங்க வச்சிருக் கோம் பூச்செடிங்க அந்த மாரி
சின்ன சின்னதா இருக்கு ஆ மத்தபடி எங்களுக்கெல்லா முன்னாடி எல்லா ஏ காலி எட கெடையாது அதனால எங்களால வக் க முடியாது ஆ அத இப்ப எதிர்க்கன்னா அது எ எதுர்லயே இருக்கறனால நம்மளு அத வந்து பரிமாற்றி அந்த மாரி பாத்துக்கலா ஆஹ் ஒரே குடும்பமா இருக்கோ இங்க வந்து கிட்டத்தட்ட அவுங்க இங்க வந்து நா ப்பது வருஷோ ஆகுதா இவங்களும் எ எங்க மாமியார் சைடும் அவுங்களு அதனால வந்து நல்ல தோழி தோழர்களா இருக்கறதுனால ஒரே குடும்பமாதா நடந்துப்போ எல்லாருமே ஆ அவுங்க செடிங்கள நம்ம பராமரிக்கறது எல்லாமே உண்டு அதனால நம்புளுது அப்டின்ற மாரி தா இருக்கு கு நம்பளுக்கு
அஹ் நீங்க வச்சிருக்கீங்களாம்மா
ஆஹ் நாங்க வச்சிருக்கோங்க தோழி கோவா சீத்தாப்பழம்
ஆஹ் உங்களுக்கு முன்னாடி அதிகமா எடோ இருந்திருக்கு
முன்னாடி அது இருக்கு எடோ இருக்கு ஆனா செடி எல்லா வச்சா வர மாட்டிக்குது தோழி
அப்டிங்களா இந்த வெப் ப்பம் காரணமா இருக்கும்மா இப்போ வச்சிங்கன்னா இந்த மழ காலத்தில வந்துருச்சுன்னா அதுக்கப்பறமா வளர ஆரம்பிச்சிரு
ஓகே தோழி
இந்த மழ காலத்துல என்ன போட்டாலுமே சரி அது வந்து நல்ல வளர ஆரம்பிச்சிரு எடோ இல்ல எடோ இருந்ததுன்னா நாங்க எல்லாமே போட்டு வச்சிருப்போ
எல்லாரு ம் வாடகைக்கு இவங்க எல்லா வரவே அதெல்லா பா எங்களுக்கு எடோ இல்லாம போயிடுச்சு
தம்பிக்கு படிப்புல லா நீங்க படிப்புல தம்பிக்கெல்லா நீங்க உதவி பண்வீங்களா
மூண் கொழந்தைங்க
ஆ சேரி சேரிங்ம்மா உங்களோட பேசுனது ரொம்ப நன்றிம்மா
ஆ நன்றிங்க தோழி நமக்கான நேரம் முடிந்து விட்டது நன்றி தோழி
நன்றிமா